என்ன பண்ற
அந்த எடுத்து வச்சுட்டு இருக்கே
என்ன பண்ற
சந்தா
சண்டையா
சண்டை இல்லமா சந்த
ஓ யாரு கூட
இப்போ பைத்தியோ மார்க்கெட் மார்க்கெட் போய்டு வாங்கிட்டு வருவாங்கல அத் அப்ப என்ன பண்றது இன் நேரத்துக்குதா எனக்கு டைம் இருக்கு
இந்நேரத்துக்கு சந்த இருக்குமா
அதுப் பைத்தியக்காரா நேத்து பண்ணிச்சு பைத்தியக்காரங்குற நேத்து போய்ட்டு வந்தது டைம் இல்ல வேலைக்கு போய்ட அத இப்போ வந்து எடுத்து வெச்சிட்டுருக்கே
ஒ எடுத்து வெச்ட்டுருகியா செரி செரி நா இப்ப போய் வாங்கி ட்ருக்கியா நெனச்சே
ம் வாங்குறாங்க
சொல்லுங்க தீபிகா எப்டி இருக்க
ஆ
தீபிகா எப்டி இருக்கு
தீபிகா என்ன பண்ணுது படுத்துனு இருக்கு வெளிய
அங்கதா இருக்கியா
ம் ம்
ஒங்க வீட்லதா வெச்சிருக்கீங்களா
எங்க அம்மா கூட சண்ட சொல்லிருக்கீங்களே பாட்டி அவங்க வீட்டுக்கு வந்துட்டன்னு சொன்னேல பாதி இங்க போடனைல வச்சி கேட்டியா
ஆ இங்க நா ஸ்பெஷல் சாப்டுச்சா சாப்ட்டாங்க
யாரு
தீபிகா
சாப்ட்டுட்க்காங்க நானே கண்ணு வச்சிருவேன்னாட்றுக்கு
அழுதுன்னு நின்றுச்சா அழுதுட்டு இருக்னு சொன்னல அழுகுறது நின்று
கொன்னா அழுகு நா வந்ததுன்னே கொஞ்ச்வா இப்ப கொஞ்ச்னா சரியா போயிடும் மர்கா அழுகு
அப்டியே போகுது
ஓ சரி ச
ம் ம் இருந்தாலு அவங்க அம்மாவ பிரிஞ்சு வந்தன்னு கொஞ்ச வருத்தருக்னோ போய் சொல்லு
ஆ ஆ கரெக்ட்டு
ம் ம் கொஞ்ச
ஆ போக போக சரியாயிடு பழகிரு
ம் என்ன பாத்தாலே பழகிரு
ஓ எனக்கு பாத்தா அவங்க அம்மா ஞாபக வரதுன்னு நினைக்கிற அதுக்கு உன்ன பாத்தா அவங்க அம்மா ஞாபக வருதுன்னு நினைக்கிறே
ஓகே.
அதுக்கு ரொம்ப வந்து எப்போ சமாளாதனு பத்த நார்மலா எடுதுறே உங்ககிட்ட அட்டாச் ஆயிடுச்சுல்லா
ஆமா அப்டி என்ன பீலிங்ஸ்ஸூ
அம்மா மாரி இருக்கு
ஆ கொழுப்பா அவனுக்கு க வாயப்பாக்கு என்ன சொல்லறிய நீய உ கண்ணுக்குட்டி வாங்கிருக்கோ அப்டி சொன்னுமா எதுக்கு உங்க வீட்ல மாட்டை வச்சுட்டு கண்ணுக்குட்டி வாங்கறாங்க அப்டி கேக்குறாருன்னு என்ன மாடு சொல்லி தா
என்ன நானாச்சு ரீசண்டா சொன்னடி நானாச்சு ரீசென்டா சொன்
ஐயோ ச செத்து பொழச்சி நான் கொஞ் சொல்ட்டுமா கடையில எனக்கு ஒரு வம்பு வருது புருசா
புதுச மறுபடியுமா யார் என்ன பண்ணா
ஒரு தாத்தா வேலைக்கு வந்திருக்காங்க அந்த தாத்தா என் பா அப்டி வழியிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க
புளாட்டர்
ஃபுளோட் ஃபுளாட் அவரா
ஓ.
தாத்தாடா வயசு எவ்ளோ இருக்கு தாத்தா அவ
அதது இப்ப எல்லா வயசானதுங்க இந்த அங்கிளுக்கு தாண்டா‌ அப்டி சுத்திட்டு இருக்குதுங்க
முப்பது வயசு இருக்கு அப்ப அங்கிள் ம் சிரிச்சுன்னே இருக்காப்ல பிளவ்ஸ் செக்சனயே பாக்குறா
ஓ.
எவ்ளோ காண்டாகு மனுஷனுக்கு
ம் வா ம்பதா ஆயிரத்தி எட்டு பிரஸர்லருப்பாங்க சரிங்க உடுங்க அன்னைக்கி காலேஜ் போனோல்ல ரியப் கூட விவிதாவ பாத்தோ ஒரு மாறி இடிக்கிறாடா அவ எப்ப பாத்தாலு என்ன பாத்துட் எனக்கொரு மாறிருக்கு இந்த எம் பிட்டல்எக்ஸாம்லருந்தே அவ சரியில்ல
லவ்ல்லாம் பண்றா
ம் புமா எதுக்கு எப்டிருக்கீங்கல்லா கேக்கல எதுக்கு வந்தீங்க அப்டிங்குது அப்றோ இ இதுக் ரொம்பனா சைடுக்கு பன்னனு ஏ போனஃபைடுக்குன்னு சொன்னோ செரி செரின்ட்டு போயிட்டா எதாவது பண்ணலாலடா நாங்க அவ்ளோ நேரோ உக்காந்திருக்கோ ரெண்டு டைம் இப்டி அப்டின்னு நடக்கறா கூட்டு போய் யார்ட்ட சைன் வாங்கனுமோ அமுச்சு வாங்கி அமுச்சுடலாங்கவ அறிவே இல்ல ஒண்ணு சொல்ல மாட்டீங்கறா ண்றா இந்த வருஷோ அவன்க்கில்ல அதுவரைக்கு சந்தோஷோ அந்த கோர்ஸ் எல்லா பாத்தியா
ஏண்டா எதுக்கு அதயல்லா கேக்கறாங்க பஸ்ட்டு அவுங்க ஒப்பீனியன் இப்ப சொல்லி அனுப்பிச்சாச்சு நம்ம டிக்கு மட்டுந்தா போடணு எதுக்கு கேட்டு போட வேண்டியதுதான அதுமே
ச்சர் பண்றது
திமிரு அத்தனையு அதை வேற ரெஜிஸ்டர் பண்லைனு வேற சொல்றாரு ரோல் நம்பர் அதை எடுத்து அனு பித ம்
இன்னைக்கு ஐஷுக்கு கால் பண்ணே அவுங்க அப்பா போனுக்கு பஸ்ட் டைம் தா அவளே கால் பேக் பண்ணா இன்னைக்கு இன்டர்ன்ஷிப் குடுத்து நான்தா என்ன சொன்னே நா கோயிலுக்கு போயிட்டு போறேன் வர்த்துக்கு லேட்டாகு வந்து போட்டுமா அப்டினா ஓகேகா நா இப்ப எதோ கோயில் போறேனு நெனச்சுட்டு சரி எத்தன மணிக்குடா வருவ அப்டின்னே இல்ல நா வர லேட்டாகு நா திருத்தணி போறன் மண்டேக்கு மேலதா வருவே மண்டே போட்டு விட்டுமா அப்டிங்றா சேரின்னு சொல்லிருக்கேன் நீ மண்டேக்குள்ள எரநூறுவா போட்டு பேசுறயா அவ போட்டான் ஐஷுக்குதா வெய்ட்டிங் மஞ்சு வை ப்பன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவ இருவத் மூனுக்குள்ள சொல்றன் சொன்னா ஆளயே காணோ நா இருவத்தி நாலு மெசேஜ் பண்ணிருந்த அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கறா
கொஞ்சோ உம் மேல நம்பிக்கயில்ல நீ மூடு
உம் உ
உம்மயா சுத்தமா
ஆனா கடைசியா அந்த சர்டிஃபிகேட்ல்லா வந்து நம்மள எதா சொல்லணுனா அவ்ளோதா
னாது பே நா எல்லா பேசவே மாட்டே நம்மலுக்கே இருக்கிற டென் சன்ல இருக்கிற கோவமல்லா அங்க போயிருச்சுனா பாவோ புள்ள என் கோவத்துக்கு எல்லா தாங்க மாட்டா
இனி எதுவோ சொன்னானா அவ்ளோதா நா பாட்டுக்கு அமதியா வருவேன் நம்ம நாலு பேருக்கு சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வருவேன்
ம்
இல்லைனா
அக்காக்கு இப்ப பரவா இல்லயா
ஒரளவுக்கு ஒகேடா
ம்
ஆனா செறியான லூசுடா
ஏ
எப்டி விழுந்திருக்கா தெரியுமா ரோலிங் சேர்ல மேல ஏதோ ஃபைல எடுக்கேனு எடுக்க போய்ட் ஏது எடுத்துருச்சு மூடிட்டு இறங்காம ஸ்லாப் எட்டுதானு ஹைட்டு பாத்துருக்கு தொட்டுற்றுக்குது ரோலிங் சேர் முன்னாடி பண்ணா பின்னாடி நவுரும்ல அந்த மாரி லைட்டா நவுந்திரி அத அப்டியே கொஞ்சோ இது பண்ணி கீழ இறங்கிருக்கலா அத பண்ணாம இன்னு போர்ஸா பின்னாடி நவுத்தி கைய எடுதுட்டா அப்டி தலைகீழா விழுந்துட்டா
ம்
இந்த சேர்ல சாய்வோன்ல அந்த பக்கமா இப்டி கீழ விழுந்திருக்கா மல்லாக்க விழுந்து கண்ணாடி எல்லா பறந்து போயிருக்குது இதுல ஒரு சாரு அங்க இருந்திருக்காரு சேரு நவுர பாத்தா அவர் சேர பிடிக்க ஏஞ்சி வந்திருக்காரு வேண்டா வேண்டா வேண்டான்ட்டு வேகமா இறங்க போய் அப்டி விழுந்திருக்குது
ம் ம்
இவனவச்ட்டு என்னதா பண்றதோ உடம்பு புல்லா தொடையிலிருந்து எல்லாத்துலயுமே ரத்தக்கட்டு
நீ ரெடி பண்ணிட்டு ஊருக்கு போவாங்களா
ஆமா
அய்யய்யோ
டியூஸ்டே போயிடுவான்னிகே
செவ்வாக்கிழம போயிருவாங்களா
வெட்னஸ்டேன்னா நாங்க பாக்க வரமாட்டாங்க வீட்டுக்கு சரியா
வர்லாமே
ம் அப்புறோ மாட்ட
சௌமி இங்கதான ஸ்டெயின் ஆமா
நா வந்தா அவங்களுக்கு பிடிக்காதுல்ல
விட வந்தனு சொல்லிக்கலா அதரா பிரஷ்னல்ல
ம் பீட்சா ஆர்டர் பண்ணி தா
ஆ ஓகே
ஏ கிட்டள்ள காசு கேக்க கூடாது
ஆ ஓகே
எவ்ளோ கம்மில இருக்றது ஆர்டர் பண்ணுவியோ அவ்வளவு கம்மியா ஆர்டர் பண்ணிக்கோ
அது நூறுபா டா ஒரு பிஸ்
சேரி
ஓ போன்ல பண்ணலா கம்மியா எடுக்கு
ஏ போன்லய
ம் ஓ போன்ல பஸ்ட்டு ஆடர்ல பஸ்ட்டு ஆர்டர்னால கம்மியா இருக்கு
எங்க லொக்கேஷனுக்கு அந் மாரி போட்டு குடுங்க நானு ஆர்டரு பண்ணி ஆர்டரு பண்ணி சாப்புடுவே
இங்க நம்ம வீட்ல லொக்கேஷன் போட்டுபோல்ல அன்னிக்கி அப்டிதா பிரியாதுல போட்டோ எறணுறு ரூபாய்கு மேல ஏ போன்ல போட்டதுக்கு டூபிப்டி சம்திங் வந்துச்சு அப்புற பிரியா ட சொல்லி பிரியா டவுன்லோட் பண்ணி பண்ணா ஒன்பிப்டி செதா வந்துச்சு ரெண்டு பீசா
டூயிங்க்ல பண்ணீங்களா
ஆமா ஆமா அதுல பர்ஸ்ட் ஆடர்க்கு கம்மி பிரைஸு ப்ளஸ் நா குடுத்துருக்க லிங்க்ல போனா அம்பது ரூபாவும் கம்மி ஆகும் பெஷல் கோடுன்னு
ம்
அதாது இன்னு கம்மியாயிடும் அதாது இன்னும் கம்மியாயிடு
கொறைங் சிறப்பு
சௌமி என்ன சொன்னா
சும்மாதா பேசின் இருந்த
ஓகே அவ்ங்க்கு இந்த வார அடுத்த வாரண்டு போது பாவ் வந்து மறுடியூ அவளுக்கு ஃபுள் டிராவல் தா
வீட்லதா ஸ்டே பண்ணறாலா
அன்னிக்கு நைட்டு ஸ்டே பண்ணிடுவா பண்ணிட்டு அதுக்கப்புற அவ பண்ணைக்காடு போனும் பண்ணைக்காடு போயிட்டு திண்டுக்கல் போணுமா பேங்க்கு அதல்லா வொர்க்கு முடிச்சுட்டுதா இங்க வருவா
விச்சரிடா யப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க ரொம்ப குட்டி குட்டி பூண்டாருக்கு
உவா
பூண்டு புண்ணுல்ல
ஓ ஓகே
காது கேக்கறதில்யா
எனக்கு பூனு கேட்ச்சி அதா
அவ்ளதா ஓரளவுக்கு எடுத்து வச்சாச்சு என்கு தூக்கம் வருது
லா வரக்குடாதுன்சா உனக்கின்னைக்கு சிவராத்ரி
புரில
இன்னிக்கு ஒனக்கு ஷிவராத்ரி
தெரியு
ஆ ச்சி
இரு சவ்யா கூப்பரா பேசிட் கூப்பற்றே
ஆ ஓகே பாய் ம்